ஹலோ
ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்களா வணக்கொ
எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கோ இப்பதா ஃபோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு நாலாந் தேதி ஓபன் ஆச்சி பெயிட்டாங்க ரொம்ப அறிபறியா இருக்கு என்ன பண்றதுனே தெரியில ஒரே ஃபீஸ் கெட்டணுமா புக் பீஸ் கெட்டணுமா யூனிஃபார்ம் பீஸ் கெட்டணுமா என்னனாமோ சொல்றாங்க தலையே சுத்துது கேட்டா ஒவ்வொரு இயருக்கு என்ன சொல்றது ஒவ்வொரு கிளாஸும் போகும் போது நம்ம அடுத்த பசங்க வந்து அடுத்த கிளாஸுக்கு போறாங்கன்னு சந்தோஷொ இருக்கு ஒரு பக்கொ ஒரு பக்கம் ஐயையோ ஃபீஸ் இவ்ளோ இருக்கே அப்டினு ஒரு பக்கம் வருத்தமாவு இருக்கு தோழி உங்களுக்கு எப்டி இருக்கு
ஆமா கண்டிப்பாங்க அது வந்து எனக்கு உங்களுக்குனு இல்ல எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய படன்தா ஸ்கூல் ஃபீஸுனு வந்துட்டாலே அந்த லீவு முடிஞ்சி ஒன்னாந்தேதி ஸ்கூல் போறாங்கனும்போது அவங்க ஜால்யா போவாங்க நமக்கு பக்கு பக்குனு இருக்கும் ஐயோ இவ்ளோ ஃபீஸ் கட் டுனுமே இவ்ளோ ம் ட்ரஸு வாங்கனுமே அவுங்களுக்கு தேவயான திங்க்ஸெலா வாங்கனுமே அந்த ஒன் மன்த்ல வந்து ப்ச் கொறஞ்சது ஒரு அம்பது அருவதாயிரூவா நாம கண்டிப்பா செலவு பன்ற மாரியேதா இருக்கும் வேற ஆப்ஷனே இல்லாம நம்ம கண்டிப்பா அத பன்னிதா ஆகனு அதுவு சி பி எஸ் ஈ ஐ சிசி சிலபஸில உங்க பசங்க என்ன மெட்ரிக் படிக்கிறாங்க
ம் என்னுடைய பசங்க வந்து சி பி எஸ் சி தா போறாங்க
ஓ சி பி எஸ் சி னு சொல்லு போது இனி நமக்கு வந்து ஃபீஸு மெட்ரிக்க கம்பார் பண்ணுபோது அது ஜாஸ்தியாதா இருக்கு இனி
கண்டிப்பா கண்டிப்பா ஃபஸ்டு வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சா நாங்க ஒரு ஒரு சிட்டி லைஃப்ல இருந்தோ அப்போ வந்து மெட்ரிகுலேஷன்தா படிச்சப் கொஞ்சொ அவுங்க அப்பா வெளில இருந்தாங்க அதனால நான் அத்த மாமா கூட ஜாய்ண்ட் ஃபேமிலில இருந்தோம். அப்ப வெளில இருக் முது வினாமே பக்கத்துல நியர்பை எந்த ஸ்கூலு இருக்கோ பெஸ்டு அந்த ஸ்கூல்ல கொன்டுன்டு நாங்க போட்டோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சி சின்ன பையன்ல அதனால எல் கே ஜி யு கே ஜி அங்க போட் ட்டோ அப்டி எல் கே ஜி யு கே ஜி படிச்சிட்டு இருக்கு போதே லாக்டவுன் வந்துடுச்சி அதுக்கப்புறொ த டேரக்டா செகணு ஒன் இய டூ இயர்ஸ் ஸ்கூல் இல்லல
ஆமா ஆமா
யா டூ இயர்ஸ்க்கு அப்றொ தேட்ஸ் தேட் ஸ்டாண்டர்ட் போட்டே அப்போ பாத்தே நான் சோசிக்கிட்டே ஒக்கப்பாட்ட சொன்னனா நம்ம கிராம சைடுல வந்துட்டோ பெஸ்ட்டான ஸ்கூல் போட்லா ஏன்னா சிட்டி சிட்டில இருக்க பசங்களுக்கு வந்து என்ன சொல்றது எந்த ஸ்கூல படிச்சாலுவ அவுங்க கம்முனிகேஷ ஸ் ஸ்கில் வந் வந்துடும் ஆனா கிராமத்துல இருக்கவங்க எல் எ எல்லா ஸ்கூலும் அப்டி சொல்ல முடியாது ஒரு சில ஸ்கூல் மட்டு சரிங்களா அப்போ நா சொன்னேன் ஏ நம்ம பசங்கள இப்ப நாம பசங்களுக்காக தான சம்பாதிக்கிறோ ஒரு நல்ல ஸ்கூல்ல போடுவோ அப்டினு சொன்னே சரி உனக்கு என்ன தோணுதோ பண்ணு ஆனா அங்க அவ்ளோ ஒர்க் ப்ரஷர் குடுக்குறாங்க இங்க குடுக்குறாங்க அப்டின்னு என்ன சொல்லாத அப்டினு சொல்லிட்டாங்க நானு அதே மாரி ஸ் ஸ்கூல மாத்திட்டே அஹ் லாக்டவுன்கு அப்றோ ஒனுக்கு அங்க வந்ததுக்குப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போட்டாச்சி ஆனா நல்லா அவ என்ன சொல்றது நல்ல பிக் எப்டினா ஃபஸ்ட் எடுத்தொன்னே அவன் நால்லா ஃபாஸ்ட்டா பிக் பிக்கப் பண்ண முடியு ஏன்னா லாக்டவுன்ல எல்லாம் ஸ்லோவா எழுத ஆரமிச்சான் ம் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் சோந்த ஆச்சி அந்த ஸ்கூல் சி பி எஸ் தீ போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணதுக்கு ஒனக்கு ஏன்னா எப்டி கொஸ்ட்டின்ஸ் கேக்குறாங்க ஏன்னா எல்லாமே புக்-புக் பாங்க்லேர்ந்து கேக்க மாட்டாங்க. புக்கு உள்ள இருந்து ஃபுல்லன்ட்ஃபுல் ரீட் பண்ணணும். அப்போ அவன் என்ன பண்ணான்னா சிக்ஸ் மந்த் டைம் எடுத்துச்சு எனக்கும் சொல்லிக் குடுக்குறதுக்கு எப்பிடி மெத்தட்ன்னு எனக்கு கத்துக்கிட்டேன் இப்ப நல்லா பிக்கப் ஆயிட்டான் ஒரு பக்கோ சந்தோஷமா இருந்தாலும் வேற ஸ்கூல் ஐ எஃப் பீஸ் மாஸ் ஒரு வருஷத்துக்கு இவ்ளக் ட்றமே இத் இதே ஒரு இதுல இந்த அமௌண்ட்ட வந்து ஒர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா அவனெ இருவத்தோரு வயசுல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கெடைக்குமே அப்படின்னு திங்க் பண்ணத் தோணுது தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ எங் ஏன் பசங்களே எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாரி நாங்களும் ஃபர்ஸ்ட்டு சிட்டியில இருந்தோம் இருந்தப்போ ரெண்டு பேருமே இந்த சி பி எஸ் சி சிலபஸ்ல தான் போட்டு நல்லா படிச்சிட்ருந்தாங்க ஒரு ஃபோர்த்து ஃபிப்து வரைக்கும் படிச்சாங்க அப்புறோ நானும் உங்கள மாரி தா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெள் ளியில வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அத்த மாமா கூட வந்து ஊர்ல கிராமத்துல வந்து நாங்க செட்டில் ஆய்ட்டோம். இங்க வந்து எங்க ஊர்ல வந்து எஜுகேஷன் நல்லா எல்லா நல்லாவே நல்லா இருக்கு நாங்க ஹில் ஸ்டேஷன்லே இருக்கோம். எங்க ஊர்ல எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கும். இங்க வந்து ஒரு ஐ சி எஸ் ஈ சிலபஸ்ல தான் அப்ப அவர் வரு நல்ல சாலரியா இருக்கும் போது போட்டோ. அஹ் நீங்க சொல்ற மாரி அந்த இது வந்திர்ச்சு கொ கொரோனா வந்திர்ச்சு. கொரோனா வந்தப்ப என்னாச்சுன்னா அவங்க ஆன்லைன் க்ளாஸுங்குற பேர்ல சேம் இப்போ அறுவதாயிர் ரூவா எழுவதாயிர் ரூவா ஃபீஷுன்னா ஆன்லைன் க்ளாஸ்க்கும் அதே எழுவதாயிர் ரூவா பே பண்ணணு அப்பிடீங்கிற ஒரு சூழ்நில வந்தப்போ அப்போ நா என்ன பண்ணன்னா சரி ஆன்லைன்ல நம்ம இவ்ளோ ஃபீஸ் பே பண்ணி நம்ம எதுக்கு இது பண்ணணும் ஏன்னா ஒரு மணி நேரோ க்ளாஸ் எடுக்குறாங்க இதே டெய்லி ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஓகே அவங்களுக்கு ஃபுட்டு குடுக்குறாங்க வெஹிக்கில் இருக்கு எல்லா ஃபெஸிலிட்டீஸும் இருக்கு நம்ம ஃபீஸ் பே பண்றதுல கொஞ்சோ ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு மணிநேர ஆன்லைன்ல க்ளாஸ் எடுத்துட்டு அதே எழுவதாயிர் ரூவா கட்டணுங்கும் போது நான் கொஞ்சோ யோசிச்சிட்டு சரி வேண்டா. அவளுக்கும் அப்றோம் கொஞ்சோ பெரிய க்ளாஸ் சிக்ஸ்த்துல அந்த மாரி வரும்போது என்னாச்சுன்னா ஆஹ் ப்ரஷெர் ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்தது நெறைய சப்ஜெக்டு அது இதுன்னு வரும்போது அவளே வேண்டாம்மா நான் ஐ சி ஐ சி போகலே என்னைய வந்து மெட்ரிக்ல போடுங்க அப்படின்னா சரி கொழந்தைங்களுக்கு நம்ம ஏன் ப்ரெஷர் கொடுக்கணும்ன்னு சொல்